ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க
ம் சாப்ட்டீங்களா மதிய
ஆ சாப்டங்க நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்டங்க என்ன சாப்ட்டீங்க இன்னிக்கு சண்டே அதுமா என்ன பெஷல்
சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்கங்க
ம் ம் சரி சரிங்க
நீங்க என்ன பண்ணீங்க ப்ப சறீ
நா இப்ப வந்து டீ போட்டிருக்கங்க நாங்க இன்னிக்கு நான்வெஜ் எடுக்கல சாம்பார் தாங்க முள்ளங்கி சாம்பார் தாங்க வச்சோ
உம் ஞாயித்து கிழம அதுமா முள்ளங்கி
ஆமாங்க ஆமாங்க வேற இன்னொரு நாள் நடுவுல எப்ப ஆது எடுத்துட்டு இப்ப இன்னிக்கு வேணான்ட்டு சாம்பார் வச்சு டன் ஆ ஆமாங்க நாங்களு அதா எடுக்கலங்க இன்னொரு நாள் எடுத்துக்கலா அப்டின்ட்டு
சேரி சேரி சேரி இங்க உங்க வீட்டு பக்கத்துல சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்களா அவங்களா வந்து என்ன விளையாட்டு ட்டு விளையாடுவாங்க நீங்க ஏதுனா பாத்துக்குவீங்களா
இங்க இருக்காங்க விளையாடுவாங்க அவங்களாதாங்க விளையாடுவாங்க நா எல்லா எதுவு பாத்துக்க மாட்ட ஆனா அவங்க விளையாட்றத வேணா பாத்துட்டு இருப்ப எனக்கு எங்க ஊர்ல வந்து இங்க நா கல்யாண பண்ட்டு வந்து க்கன் அங்க வந்து கொஞ்ச பேரு தா இருப்பாங்க அதே எங்க ஊர்லன்னா நறைய பசங்க இருப்பாங்க அவுங்க கூட போய் விளையாடுவ பாத்துப்ப அந்த மாரி எல்லாருக்கும் இங்க வந்து அவ்வளோவா இல்லங்க இது வந்து கொஞ்ச கொஞ்ச கம்மியாதாங்க யாருமே வெளியே வர்றதில்ல உள்ளவேதா இருப்பாங்க என்ன மாரி விளையாடுவாங்கன்னா இந்த கண்ணாம்பூச்சி அந்த மாரிதா இங்க விளையாடி பாத்திருக்க பெருச எது விழாலா இல்ல சைக்கிள் தாங்க ஓட்றாங்க ஊர்லலா பசங்க எப்படி இருக்காங்க எந்த மாரி விளாட்றாங்க
இங்க வந்து நறையா பசங்க வந்து இப்பல்லா ஜாலியா விளையாட்றாங்கங்க நே எல்லாமே பசங்களா இருக்காங்களா அதனால கிரிக்கெட் லா நறிய வெளாட்வாங்க செஸ்ஸு வெளாடுவாங்கங்க அத பாக்கும்போது நமக்கு வந்து அவங்க நடுவுல போய்ட்டு நானு கொஞ்ச விளையாடிட்டு கொஞ்சம் அட்டகாசல்லா பண்ணிட்டு வருவே நீங்க ஸ்கூல்லல்லா வந்து என்னென்ன வெளாட்டுல்லா வெளாடுவீங்க
ஸ்கூல்ல நா பெருசான்னா கோக்கோ விளையாடுவங்க நார் உள்ளத்தாங்க விளயாட பெருஸ் தா ஒம்மே எது விளையாட மாட்டாங்க சின்ன பசங்க மாரிதா நார்மலா லேடிஸ் விளையாட்டு மட்டுந்தாங்க விளையாடுவே மத்தபடி வேற எது பெருசா விளையாட மாட்டேங்க
ஆமா லேடிஸ் விளையாட்டுனா நம்ம வந்து கல்லங்கா விளையாடுவோல
ஆ ஆமாங்க அந்த மாரி சும்மா பாலு அந்த மாரி போட்டு விளையாடுவங்க
தாயக்கட்ட வெளாடுவோ
ம் ம்
அப்றோ இந்த கால்லா கட்ட கட்டமா போட்டு நொண்டி விளாடுவோல அதெல்லா ஞாபக்ச்சுல இருக்கா நல்லார்
ஆ ஆமாங்க அதெல்லா நல்லாரு அதெல்லா அப்பல்லா ஒரு ஜாலிங்க நல்லா பட்டம் போட்டு அ சி ஐ இப்பல்லா யாருங்க எந்த பசங்கமே அந்த மாரி விளையாறதில்ல அப்ப நம்பல்லா அதிகமா விளையாடிர் போ ஸ்கூல் லீவு
டனு அப்டின்னா நல்லா குச் ச்சு குச்சு விளாட்லா கீழ குனி்ஞ்சு அத எடுக்கும்போது நமக்கு வந்து உடல் வந்து அது எக்ஸசைஸா இருக் கு இப்ப இருக்க பிள்ளைங்கலா எங்கங்க ஃபோன்ல தா விளையாறாங்ள தவர வெளியெல்லா எங்கெங்க விளையாட்றாங்க
ஆமாங்க ஆமாங்க நீங் சொல்றது கரக்தா அப்பல்லா நமக்கு வந்து தனியா எக்ஸ்சைஸ் துடற்பயிற்சி செய்ணுன்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்ல ஆனா இப்ப இருக்ற பசங்க தனியா அதுக்காங்க பார்க்குக்கு அந்த மாரி போறாங்க பசங்கள பெரியவுங்களுமே முக்காவாசி அந்த மாதாங்க இருக்காங்க அப்பல்லா அந்த கால்த்துல அம்மி ஆட்டுக்கல்லு அந்த மாரி எல்லா வச்சிட்டு அதுல அரைப்பாங்க அதுல பண்ணுவாங்க இப்ப எல்லா மிஷ் க்கின வந்துர்ச்சுனால எது பெருசா செய்யற்து இல்லங்க பசங்களு ஃபோன்லே இருக்காங்க பெரியவங்களு மிஷின்லே வேல செய்றாங்க உங் ஊர்லலா எப்டிங்க ஆட்டுக்கல்லு அந்த மாரிலா இருக்கா
இதுக்குங்க ஆனா வந்து எல்லாமே ஷோக்காக தாங்க வாங்கி வச் ச்சிருப்பாங்க எங்க வீட்லியுமே அப்டிதா இருக்கு யூஸ்லா பண்ண மாட்டோ ஆனா எங்க பாட்டி வீட் ஸ்லா யூஸ் பண்ணுவாங்க சாதார்ணமா சட்னி அறைக்கற்து கூட அ தேங்கானா கூட அந்த அம்மி கல்ல இடிச்சுதா அரைப்பாங்க நல்லாருக் அதுக்கு ஒர் ருசி இருக்கு பாத்தீங்களா என்னதா செஞ்சாலு நம்ப வந்து அரச்சு செஞ்சாலு அந்த ருசி சி இருக்காது இதுல செய்யும் போதுதான் அந்த ருசிர் கோங்க நல்லாருக்கோங்க ஆனா சாப்றதுக்கு
ஆ ஆமாங்க ஆமாங்க என்னதா இருந்தாலு நம்ப க மிக்சில அரச்சாலு மிக்சில அரைக்கிற்த்துக்கு பதிலு கைய்ல அரச்சு சமைக்கிற்து நல்லா டேஸ்ட்டா தான்ங்க இருக்கு
கண்டிப்பா அதே மாரி ஸ்கூலல்லா வந்து அ கபடி வெளாட் ரோ ஷட்டில் காக் விளையாடுவோ அ நீங்க சொன்ன மாரி கோ கோலா விளையாடுவோ நல்லார்க்குங்க விளையாட்றதுக் க்கு எப்படின்னா நம்ளுக்கு வந்து அந்த ஒரு மண் நேரோ நம்ளுக்கு வந்து பீடி பீடட் குட்த்தாங்கன்னா அது வந்து ஒரு மண் நேரோ தானா அப்டின்ட்டு ஃபீல் பண்றளவுக் இருக்கு அவ் வ்ளோ ஜாலியா இருக்கோ மரத்தல்லாம விளையாடுறதுக்கு எகிரி குதிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு
ஆமாங்க ஆமாங்க அப்பல்லா கொஞ்சம் டைம் கிடைச்சாவே ஃப்ரீ டைமு இல்ல பிரேக் அந்த மாரி கெட் ச்சா நம்ம வந்து விளையாடுறதுக்கு தாங்கப்போவோ இப்ப இருக்க பசங்களா எங்கங்க எதுவுமே பெருசா விளையாடுறதுல ஓன்லி போன்ல தாங்க விளையாடுறாங்க கேம் மேறி கே அந்த மாரி தாங்க விளாற்றாங்க
லூடோ தா விளையாடுறாங்க இப் பருக்கவங்கல்லா
மா ஆமாங்க
நம்ப ஓடி புடிச்சு விளாடுவோ சாப்டுட்டாங்கன்னா கண்டிப்பா பிரேக் விடுவாங்கல்லாங்க அந்த நேரத்துல சும்மா உக்கார மாட்டோ நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதல்லா நாளா வெளியே போயிட்டு பசங்க கூட வந்து ஓடி ஆடி புடிச்சுட்டு விளாடுவோ ஒரு சில பிள்ளைங்கல்லா உக்காந்து படிப்பாங்க ஆனா நால்லா படிக்க மாட்டேங்க அந்த நேரத்துலயும் வந்து நமக்கு இருக்கிறது ஒரு மணி நேரம் தான் பிரேக்கு அப்டின் சொல்லிட்டு பசங்க கூட போயிட்டு சாப்புட்டு வயிறு ஃபுல்லா சாப்ட்டு இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஓடுவோனாங்க ஆ அங்கயே நிறைய பெருசா கிரௌண்ட் இருக்குமா அந்த கிரௌண்ட்லயே விளாயாடுவோ நல்லா இருக்கும்
ஆமாங்க நாங்களுமே அப்டித்தாங்க மதியத்துல கம்பல்சரி சாப்ட்டோமானா சாப்ட்டுவிட்டு கொஞ்ச நேரத்துல உக்காந்து கத பேசு அதுக்கப்றோ என்ன பண்ணுவோனா ஓடி புடிச்சு கண்ணா முச்சு ஒளிர விளாயாட்டு அந்த மாரி விளயாடுவோங்க பிரேக் பெல்லடி க்கிர இவரைக்கு விளாட்டே தாங்க இருப்போ அது முடிஞ்சி அதுக்கப்புறம் பிரேக் டைம் வருங்க அப்பயு என்ன பண்ணுன்னா போய் தானே விளையாடுவ அந்த மாரி நம்ம ஓடி ஆடி விளாறது வந்து நமக்கு நம்ம உடம்பு வந்து கொஞ்சோ நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க தனியா எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் இல்ல நல்லா ஆக்டிவா இருக்கு பசங்கல்லா நல்லா சுறுசுறுப்பா அப்பல்லா இருப்பாங்க இப்பெங்க பசங்க அமைதியா சைலன்டா இருக்குங்க பெறுசா எதும்
சைலண்டாலா இல்ங்க உக்காந்துட்டு வந்து எல்லாரு பத்தியு வந்து பொரளிதா பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்டி இருக்கா அவ இப்டி இருக் கா இங்க போரா அங்க போரா இது தாங்க பேசுராங்ங இப்ப இருக்க பசங்கல்லா அவங்க படிக்கறதுக்கு வர மாரி கூட எனக்கு ஒரு சிலர்லா போற மாரி தெர்ல அக்கா இந்த வீட்ல இந்த பொண்ணு இது பண்ணுதுக்கா அந்த வீட்ல அத பண்றாங்கக்கா அப்டின் சொல்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் தாங்க பண்றாங்க ஒரு சிலர்லா
ஓ ஓ ஒ இங்க எங்கிட்ட யாரு அந்த மாரி பண்றதில்லங்க அதனால எனக் தெரிலயா என்னென் தெரில
இந்த ஸ்கூல்ல இருக்க பக்கத்துலல்லா வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ மத்தவங்கள பத்தி தாங்க பேசிட்டு இருப்பாங்க அதை வெச் சி எனக்கு ஒரு ஆஹ் ஐடியா வெச்சு நா சொல்றே இப்டிதா இருக்காங்க இப்ப இருக்க பிள்ளைங்க இந்த போன் இல்லனா அடம் புடிச்சி வாங்கிக்கிறாங்க எது வேணுமோ இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குல்லா வந்து பேரண்ட்ஸ் வந்து வாங்கி குடுத்துடுறாங்கங்க அதுவே ரொம்ப ஆடமென்டா போயிடுது நமக்குல்லா வந்து அப்பா அம்மால்லா நம்ப கேட் டோ அப்டின்னானா அதெல்லா வந்து வாங்கி தருவாங்களா இல்லையானு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா ஆசப்படுவோ அது கெடைக்கலனாலு நம்ப விட்
எனக்கு விட்டுருவோ ஆமாங்க நமக்கு வந்து பெருசா எதுவுமே கெடை ஆனா இருந்தாலு அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமா தா இருக்கு எதுனா ஒன்னு நம்ம அடம்புடிச்சி கேட்டுவாங்கனா அதுக் கெடைக்கவே கெடைக்கா ஆ வாங்கி தரே இப்ப வாங்கி தரே அப்றமா வாங்கி தரேன் சொல்லுவாங்கள தவிர்த்து வாங்கியே தரமாட்டாய்ங்க இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து நம்ப கேட்ட அவுங்க கேட்குறாங்ளோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இப்ப அப்பா அம்மாங்ளே பெற்றோரே என்ன பண்றாங்ன்னா முன்னாடியே வாங்கி தந்துற்றாங்க இது வாங்கிக்கிறியா அது வாங்கிக்கிறயான் சொல்ட்டு அந்த மாரி பழக்கு வெச்சுக் கூடாதுங்க பசங்களுக்கு வந்து நம்மளுடைய வறுமிய வந்து சொல்லி காட்டி இது பண்ணனுங்க ஏனா அப்பதா பசங்க எல்லாத்யு புரிஞ் ஆ எல்லாத்யு புரிஞ்சுப்பாங்க இல்லன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்கு அப்டின்ற ஒரு எண்ணோ வந்துட்டு அவுங்களுக்கு எந்த ஒரு கஷ்டோ நஷ்டோ அந்த மாரி எதுமே தெரியாதுங்க பசங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சொல்லி குடுக்கணு கேட்டதெல்லா வாங்கியு குடு க்ககூடாது நம்ப இருந்தோ பாருங்க அதெல்லா ஒரு லைஃப் தாங்க அப்பல்லா அப்ப வந்து தெரில இப்ப தாங்க அத பத்தி நல்லா புரியிது அப்டிதா இருக்கணும் போலன்ட்டு
கண்டிப்பாங்க அதே மாரி என்னன்னா நமக்குலா வந்து பண்டிக்க நாளு அப்டினானா மட்டுந்தா புது துணில்லா வாங்கி தருவாங்க அரி சிலா வாங்குவாங்க ஆனா அந்த இட்லிலா செய்யும் போது எனய்க்காச்சு வர்ஷத்துல செய்வாங்க மாசத்துல செய்வாங்க அதெல்லா சாப் பறத்துக்கு நம்ம வந்து ஆர்வமா இரு ப்போ ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குல்லா வந்து ட்ரெஸுலா வந்து மாசத்துக்கு வாங்கி தராங்க எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா லெங்கா வாங்கி தராங்க தாவணி வாங்கி தராங்க எல்லாமே வாங்கி தராங்க நம்பலா அதெல்லா சின்ன வய்சுல போட்டது கூட கெடையாது என்னன் கூட நமக்கெல்லா அதெல்லா தெரிவே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து இருந்து நம்ப வளர்ந்திருக்கோ இப்ப எல் து இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாமே தகப்பன் வந்து அப்பா அம்மா எல்லாமே வாங்கி தரதுனால பிள்ளைங்ளுக் வந்து படிக்கிணு ஆ எல்லார் கிட்டயு மரியாதையா நடந்துக்கணு அந்த விஷ்யு எதுவு அந்தளவுக்கு தெரியமாட்டேங்கிது எல்லாமே கெடைக்கிறதுனால நமக்கு எல்லாமே கெடைக்குதே நம்ப எதுக்கு மத்தவங்ள மதிக்கணுன்ற மாரி இருக்காங்க இப்ப இருக்கிறவங்கெல்லா
ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்டு தாங்க அதே மாரி வந் மதிக்கவு மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு அதுவு சொல்லி தர்ணு பெரியவங்ள மதிக்கணு ஆ பசங்களா இர்ந்தா லேடிஸ ம மதிக்கணு அந்த மார் நம்ம சொல்லி குத்து வளக்கணுங்க நம்ப வளக்கற்துலியு இருக்குது பசங்க வளர்ர விதமு ஆ நீங்க சொல்ற மார் நல்லபடிய எதா சொல்லி குட்த்து வள வளக்கணுங்க
ஆனா இப்ப என்னு சொல்றாங்க அப்டினா நம்ம சொல்லி குடுத்தாலு ஒரு சில பசங்கலா கேக்க மாட்டேங்கிறாங்க அடமண் டாதாங்க இருக்காங்க என்ன பண்ணாலுமே முடியில அப்டின்றாங்க அப்படி இருக்கவங்களா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியில உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா
அது அவுங்ளா தாங்க பட்டு புரிஞ்சுக்கனாதாங்க அவுங்களா மாத்தித்கினாதா மாற முடியுங்க வே இப்ப வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு கேரக்ட்ரா இருப்பாங்க இன்னோர்த்தர் சொல்லி அத வந்து அம்மா அவுங்க சொல்றாங்க அது கரெக்டா தா இரு க்கு நம்ப ஏத்துக்லா அப்டின் சொல்லி ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து என்னதா சொன்னாலு அ அவுங்க என்ன சொல்றதா நம்ப நம்ப இஷ்டத்துக்கு செய்யலா அப்டினு இருக்கிறவங்க இருப்பாங்க அவுங்வந்து என்ன பண்ணுவாங்ன்னா அவுங்களா பட்டு உணர்ந்து ஆமா அன்னிக்கே அவுங்க சொன்னாங்கல அது கரெட் டுதா நம்ப அந்த மாரிதா இருந்துக்ணு நம்ப பண்றத்தா ம்
எனக்குல்லா வந்து என்னன்னா சொல்லி தரதுக்கோ சொல்றதுக்கோ யாருமே இல்லங்க அ தனால வந்து வாழ்க்க வந்து பாதி அப்டே வீணா போயிடுச்சு யாருக்கு என்ன செய்ய நம்ம வழியே நடத் தற்த்துக்கு யாரு இல்லாம வாழ்க்க அப்டே பாதி போய்ட்ட மாரி ஆயிடுச்சு ஆனா இப்ப இருக்க காலத் கட்டத்து பசங்களுக்குலா சொல்றதுக்குல்லா ஆள் இருக்காங்க ஆனா அத வந்து அவுங்க புரிஞ்சுக்காம என்ன நீங்க க்ரிஞ்சு மாரி நடந்துக்கிறீங்க அப்டின் சொல்லிட்டு ஒரு வேடு சொல்லிற்றாங்க இப்பல்லா
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்டுதாங்க என்ன பண்றது செரி இதுக்கப்றோ நீங்க வந்து அப்போ இப்டி போயிடுச்சுன் தெரிது நெனச்சு கவலப்பட வேணா இது க்கப்றோ இருக்கிற லைஃப் வந்து நம்ம வந்து நல்லபடியா நம்ம மாத்திக்கிட்டு நம்ப அது நல்ல ஒரு இதுவா எடுத்துட் போணுங்க நடந்து முடிஞ்சத பத்தி எதுவு யோசிக்காம கவல படாம இதுக்கப்றோ என்ன பண்ணணு எப் ப்டி இருக்கணு அப்டின்ட்டு அத பத்தி யோசிக்கணுங்க நீங்க அத நெனச்சு எது வருத்தப்பட வேண்டா ம்
க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ ஆ நம்ப வந்து மீண்டு மீண்டும் இணைவோம்
ஆ ஓகேங்க நன்றிங்க